ஹெலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே நீங்க
ஆ நல்லாருக்கேங்க மத்ய உணவு முடிஞ்சுங்ளா
ஆ முடிஞ்சிர்ச்சு உங்களுக்கு
ஆ முடிஞ்சுங்க என்ன சாப்ட்டீங்க
நானா சிக்கன் ரைஸ் நீங்க
சிக்கன் ரைஸா நானு பே முருங்கக்கா கொழம்பு
டேஸ்ட்டா இருந்துச்சா
ஆ இருந்ச்சுங்க நீங்க வெளிய சாப்ட்டீங்ளா ஹோட்டல்ல
ஆ ஆமா கொஞ்சோ வெளிய வந்தே அதனால வெள்ல சாப்ட்ட
ஓகே ஓகே ஓகே கொஞ்சோ காத்து சவுண்டா கேக்குது
ஆ ஆமா கொஞ்சோ காத்து சத்தோ கேக்
ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டு எங்கியாவது உக்காருங்ளே
இது கொஞ்சோ கஷ்டமே பஸ்லப் போயிட்டு இருக்கனே
கொஞ்சோ காத்து இல்லாம பாத்துக்கங்க காத்து இருந்துச்சுனா பராப்ளம்ங்கறாங்க ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ இப்ப சொல்லுங்க.
ஆ சொல்லுங்க என்ன பெத்தி பேசலா
டென்னிஸ் ஆ நெறையப் போயிருக்கே நீங்க
என்னப் ஆ போவேங்க நீங்க என்ன மூவி பாத்திக்கீங் லேட்டஸ்ட்டா
ஆ ம் லைக்கு
ஓகே கருப்பு
ஆ கருப்பு பாத்தே நல்லாந்துச்சு
பரிமளா என் கோ
ஆ
பரிமளா என் கோ
ஓ அது இப்போ லேட்டஸ்டா வந்ச்சா
ஆ ஆமா ஆமா ஆமா அது பாத்துட்டு செம காமெடியா இருந்துச்சு ஆ இல்லையே ஹவுஸ் ஒய்ஃப்
ஜியோ
இதுனால இட்ஸ் ஓகே இதுனால என்ன இருக் ருக்கு என்ன என்ன படிக்கிற நீ
நா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறே
ஓகே என்ன குரூ என்ன இது என்ன கோர்ஸ்சு
பி எஸ் சி ஜாக்ரஃபி
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே நா எம் பி ஏ முடிச்சி இல்ல பரவால்ல இட்ஸ் ஓ கே இதுல என்ன இருக்க ஃபிரெண்டு நா ஃபிரெண்டு தான ஆ நா எம் பி முடிச்சிருக்கே பிகாம் முடிச் எம் பி ஏ முடிச்சிருக்கே ஹச்சாரா ஒர்க் பண்ணே அப்றோ இப்ப எயிட் இயர்ஸ் ஆச்சு தம்பி போறததுனால ஆ வீட்ல தா இருக்கே
ஓகே ஓகே ஏங்க வேலைக்கு போலயா
ஆ போறது இல்ல ஃபோர்த்து படிக்கிறா அவனே பாத்துட்டு வீட்ட பாத்துட்டு ஒரு டாக் இருக்கு அவனயு பாத்துட்டு எல்லா பாத்துக்கிட்டு வீட்லியே இருக்குறது ஆ ஆமா ஆமா இதுலியே வீட்லியே இருக்கக்க கரெக்டா இருக் ஆ ஆமா ஆமா
சேரி சேரி ஓகே ஓகே
எனக்கு அதுலியே டைமாவு போவு கரெக்ட்டா இருக்கு
ஓகே ஓகே
ஆ அப்றோ டூர்கள்லா போவீங்களா வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
வீட்ல வந்து நானு தம்பி இருக்கோ அப்றோ கூட்டு குடும்போ
என்னது
இது வந்து ஏன் ஆளு ஃபோன் ஆ இப்போ அவே எறங்க போறா சென்டர்ல நான் குடுக்குணு நீங்க அவகிட்ட பேசிக்கிறீங்களா
புரில
இப்போ நாங்க வெள்ள வந்துருக்கோ
ஓகே
இப்போ அவ சென்டர்ல எறங்க போறா நீங்க அவங்கிட்ட பேசுங்க ஓகே வா
ஓகே
செரி நா குடுக்குறே நீங்க பேசுங்க
ஓகேங்க
ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கேங்க இப்டி மாத்தி பேசலாமா ஒரு ப்ராப்ளம் இல்லயா
தெரியலயே அதல்லாம் எதுவும் இல்லனு நெனைக்கிறோ ஏன் ஃப்ரெண்டுல மாத்தி மாத்தி அஜ்ஸ் பன்னுறது
ஓ அப்டிங்களா செரி செரி
அ
அப்றோ நீங்களும் அதே காலேஜுங்களா
நா இல்ல வேற காலேஜ்
ஓ அப்டியா செரி செரி நீங்க சா
ஆ ஆமா
செரி ஓகே ஓகே உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க எத்தன பேரு ஆ சாப்ட்டாச்சுங்க
என்னா சாப்பிட்டீங்க
ம் நான் வந்துட்டு முருங்கக்கா குழம்பு சாப்பாடு பீட்ரூட் பொரியல்
என்னது
பீட்ரூட் பொரியல் முருங்கக்கா குழம்பு ஆ முருங்காக்கா குழம்பு சாப்பாடு
அப்பியா
அப்றோ உங்க வீட்ல கூட பொறந்தாவங்க
அதுவா நானு என் தங்கச்சி அவ்ளோ தான்
ஓ ஓகே அம்மா அப்பா என்ன பண்றாங்க
அம்ப்பாவா அம்மா வீட்ல இருக்காங்க அப்பா நாங்க ஃபாமர் ஆ எப்டி சொல்றது விவசாயம் அந்த மாரி
செரி ஓகே ஓகே ஓகே ஓகே எங்க வீட்ல ஆ ஹவுஸ் ஒய்ஃப் தம்பி வந்து ஃபோர்து படிக்கிறான் ஆ ஆமாங்க
ஓகே ஓகே
அப்றோ என்ன ப ஆ ஐ டி ஒர்க் பண்றாங்க ஐ டிலே
ஓ என்ன அவங்க என்ன பட்ச்சாங்க
அவங்க வந்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அடிஷனல ஒரு கோர்ஸ் பண்ணாங்க
என்ன கோஸ்
ஆ பைத்தான் சம்திங் வேற ஏதோ சம்திங் எல்லாம் பண்ணிருக்காங்க
ஒ லவ் மேரேஜா
ஆ ஆமா
அதான்
ஏன் எப்படி சொல்றீங்க